கேக்குதா
அஹ் கேக்குது எப்டி இருக்கீங்க நல்லாருக்கீங்களா
நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ம் நானு நல்லாருக்கே இங்க பயங்கரமா ஏதோ ஃப ஒரு பொ ஒரு பொங்கல் பண்டிக ஒண்ணு போயிட்ருக்கு அதனால வந் து பொங்கல் நாளே நல்லாருக் குலனு நல்லா பொங்கல்ல வச்சுட்டு சாமி கோயிலுக்கு போறத தாண்டி எல்லா கோயிலுக்கெல்லா போயிட்டு வர்றத தாண்டியும் வந்து ரொம்ப அழகான விஷய ங்கள்ல்லா நெறைய இருக்கும் அந்த திருவிழா நேரத்துலலா அந்த அ ராட்னம் போடுறதா இருக்கட்டும் பொம்மைங்க அதெல்லா ரொம்ப அழகாயிருக்குல்ல
ஆமா பொங்கல்னாலே வந்து நம்மளோட கலாச்சாரத்துல ஒண்ணு அது ரொம்பவே நல்லாருக்கு நீங்க சொல்றத பாத்தா எங்க வீட்டுக்கிட்டயு இப்போ ஒரு கோவிலோட பொங்கல் நடந்துட்ருக்கு அங்கு பாத்தீங்க பாத்தீங்ன்னா பெருசா ஒண்ணுல்ல அவங்க ஆரம்பிக்கல பட் அவங்க போடுற பாட்டெல்லா வந்து அந்த சாமியோட உருவத்தையே ஞாபப்படுத்துற மாரி இருக்குது அதெல்லா கேட்டு ரொம்ப நாளாச்சு இப்போ இந்த மாசோ வந்தாதா நம்ம ஊர்ல வந்து எல்லாருக்கும் அஹ் சாமியோட ஞாபகமே வருது நெனக்கிறே அதனால வந்து எங்க பாத்தாலு இப்ப பஸ்ல வரும்போது பாத்தீங்னா அ எல்லா எடத்துலயு வந்து லைட் டெரியுது எல்லாமே பண்ணி வச்சிருக்காங்க எல்லா எடத்துலயும் இப்ப பொங்கல் கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க
உஹம் ஆமா முன்னாடி வந்து பொங்கல் ஊர் பொங்கல்னா வந்து அதாவது நம்ம சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது ஊர் பொங்கல்னா வந்து அது ஒரு அழகான விஷ்யோ ஊர் பொங்கல் வர்ஷ ஒரு தடவதா நடக்கு அதுக்காக வர்ஷ வர்ஷ நம்ம காத்துட்ருப்போ ஹ எப்படா வரும் எப்படா வரும் சின்னவங்க கொழந்தைங்க பெரியவங்க எல்லாரும் சின்ன கொழந்தைங்கன்னா அழகா பலூன் வாங்குறதுக்கு போறது பொம்ம வாங்க போறது அப்போ அம்மாங்க ல்லா எடுத்துட்டா அம்மாவ கொஞ்சோ ஒரு வயசுல இருக்கவங்க ல்லா வந்துட்டு அஹ் சாமி கும்பணு நம்ம வீட்டுல இருக்கவங்க எல்லா நல்லா இருக்கணும் ஒரு கோயிலுக்கு போறது இதே வயசானவங்கன்னா ஆ ஆ நம்ம வீட்டுக்கு நெறைய ஆளுங்க வருவாங்க சுத்தி இருக்கவங்க எல்லாரையும் சந்தி ல்லா பாக்லா அப்படின்ற மாரி ஒவ்வொரு பொங்கலுமே ஒவ்வொரு மாரி ஒரு அழகான விஷ்யோன்னு சொல்லா ஆனா இப்போ நா பாக்குற பொங்கல்லா பாத்தா ரொம்ப வித்தியாசமா கொண்டாடுறாங்க ச்சு நம்ம வந்து எவ்ளோ நம்மளால எவ்ளவல செலவு பண்ண முடியுமோ அதுதா அப்டின்ற மாரி பண்றாங்க இப்போ ஒரு எங்க ஊர் ஊர்லலா பொங்கல் நேரத்துலல்லா பாத்தா அழகழகா பொம்மையெல்லா கூட்டிட்டு வந்து வந்து ஆடலா வுட்றாங்க அதெல்லா பாக்க ரொம்ப அழகாருக்கு ஒவ்வொன்னு ஒவ்வொரு மாரி கொண்டாடுறத பாக்குறதுக்கு நல்லாதா இருக்குல்ல வித்யா ஒவ்வொரு ஒவ்வொரு வர்ஷ பொங்கலுமே ஒவ்வொரு மாரி வித்தியாசமா தா நா எங்கூர்ல பாக்குற இந்தப் போன வருஷம் பொங்குக்கெல்லா வந்து அஹ் ஒரு பே அந்த பேப்பர் அந்த இதெல்லா இருக்கும்ல்ல அதெல்லா வந்து வெடிக்கிற மாரியில்லா வச்சிருந்தாங்க வெடி வெடிக்கிறதா இருக்கட்டும் வான வெடிக்க அதெல்லா ரொம்ப ஒரு வித்தியாசமா அந்த பழைய பொங்கலுக்கும் இப்ப இருக்க பொங்கலுக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கு
ஆமா ஆமா அது என்னன்னா அந்த இப்ப பொங்கல் கொண்டாடுறாங்க அப்படினும் போது அவங்களுக்கு தெரிஞ்சத வீடியோல பாத்தது இந்த சோசியல் மீடியால பாத்தது அந்த மாரி பாத்தது என்ன நெனக்கிறாங்க அது அழகா இருந்துச்சு அப்ப நம்மூர்ல நடக்குற பொங்கலுக்கு நம்ம இவங்க வந்து கூப் கூப்புடனு இத பண்ணணு அப்படின் நெனச்சா அவங்க கூப்பிடுறாங்க அது வந்து நமக்கு பாக்கும் போது வித்தியாசமா இருக்கும் இந்திர வெங்கோ கோவில் திருவிழால வந்து கரடியெல்லா வந்து ஆடுச்சு அதெல்லா பாக்கும்போது ஒரு வித்தியாசமா வந்து கொழந்தைங்களுக்கு வந்து அதுலருந்த பயம் போய் அத ரசிக்கிறத பாக்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து சாரீ இப்ப வந்து மெயினான விஷ்ய என்னன்னா அந்த சாரீ தா ஆஹ் விதவிதமா சாரீ வந்தாலும் பெண்களுக்கு வந்து அந்த சாரி மேல உள்ள ஈர்ப்பு வந்து கொறையவே இல்லன்தா சொல்லணு ஆ எல்லாருக்கும் போங்கல்னா என்னமோ தெரியல ஆனா நா பாத்த வரைக்கு பொண்ணுங்களுக்கு பொங்கல் னா புது பொடவ எடு க்கிறது புது ஜக்கெட் தக்கிறது இப்படிதா இன்னு போய்ட்ருக்கு நெனக்கிறே என்னதா கஷ்டோ இருந்தாலு அவங்க வந்து அந்த சேல எடுக்ககுறது அவங்க பொண்ணுங்களுக்கு க்கு வந்து மேக்கப் பண்றது அந்த பொண்ணுங்கள அழகுபடுத்தி அவங்கள வந்து ஒரு விஷ்யோ பண்ண வக்கிறதுல வந்து அவங்க ரொம்ப தெளிவா அத வந்து பாக்குறாங்க நெனக்கிறே நா பாத்த வரைக்கும் வந்து எங்க எங்க ஊர் சைடெல்லா அப்படி கிடையாது நாம பெறந்து வழந்த ஊர் சைடு கெடையா து எங்க அம்மா ஊர் சைடு இப்ப உண்டு அதே மாரி என்னோட கணவர் வீட்டு சைடு பாத்தீங்னா இருக்க கோவில்ல வந்து ஹ் ஒ்வொரு குழந்தைங்களும் தலைல அவ்ளோ பூ வச்சுக்கிறாங்க சின்ன வயசுல நாங்க கூட அவ்ளோ பூ வச்சுக்க மாட்டோ ஏன்னா நாங்க வந்து நகரத் த்துல இருந்தனால வந்து எங்களுக்கு அது அந்த அளவுக்கு கெடையாது இப்ப இத பாக்கும் போது வந்து எங்களுக்கு வித்தியாசமாயிருக்கு இவ்ளோ பூ வச்சுக்கிறாங்க இவ்ளோ ஒரு ஆஸ் சாமி மேலே பற்றா இருந்து அவங்க ஒரு விஷ்யோ செய்கிறாங்கன்னு நெனைக்கும் போது ஆஹ் அத பாக்கவே ரொம்ப நல்லாயிருக்கு நெனக்கிற நா
உஹம் ஆமால அது வித்தியாசமாதா இருக்கு நா நானுமே பாத்திருக்கே இந்த கோயிலுக்கு போகும்போதெல்லா வந்துட்டு திருவிழா வந்துருச்சு அப்படின்னா அஹ் வந்து திருவிழா வந்துருச்சுன்னா வந்து வீட்லயிருக்க ஹஸ்பண்ட்லா வந்து ஐயோ செலவுயிருக்கு வீட்டுக்கு ஆள் வருவாங்க அந்தத வாங்கணு இந்த ஜாமா வாங்கணு பொங்கல் ஜாமாவாங்கனு நெனப்பாங்க ஆனா வீட்ல இருக்க கேம்ஸ் லேடீஸ்லா வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்ன இந்த இத வாங்கலா அந்த பொடவ வாங்கனு அவ அவங்க அந்த பொடவ வாங்குறாங்க நம்ம இந்த பொடவ வாங்குவோ புதுசா இந்த இந்த இந்த செயின ஆட்ரு பண்ணுவோமா இந்த இது இந்த இதல்லா அட்ரு பண்ணுவோமா அதல்லா அட்ரு பண்ணுவோமா அப்டீன் சொல்லிட்டு வாங்கனு கடைக்கு போணுன்றதெல்லா வந்து அதுவே ஒரு ஒரு ஒரு ச்சு ஒரு வில் ஒரு ஒரு ஒரு பண்டிக மாதரி இருக்கும் அந்த மொத நாள் போய் எல்லாத்தையு வாங்கறது வக்கிறதா ருக்கட்டு அப்புறம் எங்கம் எங்க வீடுங்கலல்லா பாத்தா முன்னாடியே போன் பண்ணிருவாங்க போன் பண்ணி ஏ நா இந்த மாரி எடுக்கலான்னு ருக்கே உனக்கு வேண்னா சொல்லு நானே எடுத்துட்டு வரே உனக்கு இது பண்ணணுனா சொல் நா அது அதை பண்றே பொங்கல் வைக்கும் போது இது பண்லாம் அடுத்து வந்து ஊர் திருவிழா அன்னக்கு தேர் அன்னக்கு இத பண்லாம் அத பண்லானு சொல்லிட்டு அது ஒரு மாரி இருக்கும் அப்புறோ தேர் பொங்கல்ன்னு சொல்லும் போதா எனக்கு சின்ன வயசுல ஒரு ரொம்ப நல்ல ஒரு அனுபவயிருக்கு என்னனா எங்க பாட்டி வந்து ஒரு கோயிலோட தேர்க் கூட்டிட்டு போனேன் எங்க ஊர்ல அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க அப்டின்னா எனக்கு இருக்கற்ல அந்த போ கோய்ல பொங்கல் திருவிழா நேரத்துல அங்க குடுக்கற பிரசாதம் ரொம்போ புடிக்கும் அதும் அந்த கோய்லெ என்ன பண்ணுவாங்கன்னா நெறைய பேர் பிரசாதம் குடுப்பாங்க முக்குக்கு முக்குக்கு நின்னு குடுத்திற்று இருப்பாங்க ஒரு பத்தடிக்கு ஒருத்தர் குடுப்பாங்க அப்ப அவங்க குடுக்கற அந்த தக் காளி சாதமா இருக்கட்டும் அந்த சாம்பார் சாதல்லா வந்து நம்ம என்ன தான் வீட்ல அவ்ளோ தூர நெய்ய ஊத்தி மசாலா கரெக்டா அப்பன் அப்பன் பாத்து திரிச்சு நெய் ஊத்தி நானும் நெறையா தர செஞ்சிருக்கேன் இந் இந்த மாரி செய்ணும் அந்த மாரி செய்ணும் அந்த ஆஹ் யூடுப்லல்லா பாத்தா இதுதான் இப்டிதா செய்ணும் இப்டிதான் செய்ணுன் போட்டிருப்பாங்க அதெல்லா பாத்து பாத்து கூட நா செய்யிறேன் ஆனாலும் வந்து அந்த கோய்ல குடுக்குற அந்த ஒரு சாம்பார் சாதம் இன்னுமே எனக்கு வர மாட்றுது நா கூட ஒரு காலிட்று நெய்யலா கூட ஊத்தி பாத்துட்டேன் ஆனாலுமே வந்து அதோட அந்த சுவை வந்து அங்க மட்டுந்தான் கெடைக்குது அதே மாரி புளியோதிரையும் அப்புடிதான் ஆஹ்ம் நமக்கு அந்த கோயிலெக் குடுக்கற அந்த புளியோதிரை எங்கியுமே அந்த ஒரு சுவை வந்து நம்ம வீட்ல என்னதான் செஞ்சாலும் அது வரமாட்டேங்குது அது அங்க மட்டுந்தான் அந்த அளவுக்கு அதோட அந்த மனமா இருக்கட்டும் அந்த சுவையா இருக்கட்டும் ஒரு வேல வந்து அவ்ங்க கொஞ்சமா குடுக்கறனால ரொம்ப சுவையா தெரியுதா இல்ல எவ்வளோ குடுத்தாலும் அது நமக்கு சுவையாதான் தெரியுதா அது வேற விஷ்ய அப் அப்ப அந்த கோயில் திருவுழா பொங்கலப்ப நடக்கிற அந்த விஷ்யங்களல்லா ரொம்பவே ஒரு சந்தோஷமா இருக்குல்ல அத வாங்கி சாப்புடும் போதுன்னு
ஆம்மா ஆம்மா அதுவும் சின்ன வய்சுல இருந்த கோவில் திருவிழா வந்து ரொம்ப வித்தியாசமானது ஏனா ஆஹ் நமுக்கு வந்து அ ந்த நேரத்துல வந்து விடுமுறை விட்ருப்பாங்க நம்ம வந்து ஸ் கூல்ல இருந்து ஆஹ் எல்லாமே வந்து லீவ்ல இருந்திருப்போம் அதனால அந்த டயத்துல நம்ம போம்போது நமக் வந்து ஒரு ஆஹ் ஜாலியான ஒரு சந்தோஷ்மான இத தா இருக்கும் ஜாலியா கூட்டிட் போவாங்க அங்க போய் கேக்கறத வாங்கி தரவாங்க சாப்புடலாம் ஆஹ் அப்பல்லா வந்து இப்ப பாருங்களே நீங்க சொல்றீங்க பிரசாதத்த வாங்கி தந்தா நா சந்தோஷ்ப்படுவேனு இப்ப இருக்க கோவில் கெல்லா கூட்டிட் போனா அங்க வந்து ஆ ஒரு பத்தடிக் ஒரு கட வச்சற்றாங்க அதுல வந்து பானிபூரி ஒரு கடெயில இருக்கு காளான் ஒரு கடெயில இருக்கு அது தள்ளி பாத்தீங்னா எதோ வந்து உர்ளக்கெழங்க வந்து பொறிக்கிற மாரி எதோ பொரிச்சி தராங்க அதுக்கப்புறோ காலிஃபிளவர் காலிஃபிளவர் அந்த ஃப்ரை இல்லாம வந்து திருவிழாவே இல்ல போல அது அந்த மாரி வந்து அந்தப் அத அந்த பசங்க பாத்தீங்னா அங்க வாங்கிக்கிட் டேதா இருக் காங்க எவ்ளோதா வாங்குவாங்க அந்த கடேயே எவ்ளோதா இருக்குன் தெர்ல ஆறு மணிக்கு அந்த கடெயே போட் டாங்கனா பத்து மணி வரிக்கு அந்த கடையில ஃபஸ்ட் டு சின்ன பிள்ளைங் ளா ஆரம்மிக்கிறாங்க அதுக்கப்புறோ கொஞ்ச நேரோ டைம் ஆக ஆக நேரோ ஆக ஆக என்ன பண்றாங்க பெரியவங்களு அத வாங்கி சாப்ட ஆரம்பிச்சறாங்க இப்டியே வந்து அந்த கடதா வந்து ஞாப வருது நா இந்த தரவ போம்போது பாத் திங்னா அந்த கட டெய்லியு அந்த கடைல வந்து அவுங்க வந்து அந்த ஒரு மாஸ் டு சம்பாரிக்கிறத அந்த ஒரு நாள்ல சம்பாரிக்கலா போல அந்த மாரி அந்த கட வச்சிருக்காங்க அதுக்கப்பறோ வந்து எல்லாரு அவுங்ளோட விதவிதமான வந்து இமிட்டேட்டடு அதுவாது அந்த ஆ நகை வகைகள் போட்டுட்டு வராங்க அத பாக் கு போது நல்லா இருக்கு சாரி நல்லா இருக் ஒவ்வொருத்தரோட தலை சீவி வெ ட் இருக்கிற விதம் பூ வச்சிருக்ற விதோ அதெல்லா பாக்கு போது வந்து எனக்கு வித்தியாசமா இருக்கு ஏனா நா வந்து அந்த மாரி பாத்தது இல்ல ஆ அதனால வந்து அதெல்லா பாக்கு போது வந்து கொஞ்சோ நல்லா இருக்கு ஆ சேரி இன்னு வந்து நம்ளோட கலாச்சாரமு தமிழ்ப் பண் பாடு இன்னு வந்து இந்த மாடனான ஒரு மாட் றத்ல மாற்றமான ஒரு ஜென்ரேஷன் இருந்தாலு அதுல இந்த மார்லா இருக்குது அப்டின் நெனைக்கிம் போது வந்து கொஞ்ச நல்லா தா இருக்கு ம் சந்தோஷ்மா இருக்கு ஆ ஏ கொழந்த வந்து இப்ப சின்ன கொழந்தயா இருக் கிறதுனால அந்த அந்த மாரி பூ வெச்சிக்கிறது தல சீவிக்கிறது அந்த பட்டுப்பாவட அணியறதுக்லா வந்து ஆசப்பட்றா இன்னு கொஞ்ச வர்ஷ ஆச்சின்னா அவளோட எண்ணங்களு மார்லா அதனால அது அவ போடுணுனு ஆசப்படுற வரிக்கு நானு போட்டுட்டு கோயிலுக்கு கூட்டிட்டு போறே அவ்ளோ தா இது வந்து ரொம்போ நல்ல விஷ்யமா நெனைக்கிற நா
ம் ஆமா நானுமே வந்துட்டு அந்த வைய்ஸ்ல வந்து பாத்தொன்னா கசக்கசனு ட்ரெஸு போட்டுட்டு நெறையா ஆ எதையாவது அத வெய்ங்கம்மா இத போடுங்கம்மா அத போடுங்கமா இத போடுங்கமானு சொல்ல ஆனா இப்ப வளந்ததுக்கு அப்பறோ வந்து ஒரு வளையல் போதுமே இது மட்டு போதுமே அது வேண்டாமே இது மேன் டாமேனு சொல்லி நம்மள நம்ப்ளே வந்து நொம்ப மாத்திகிட்டோ அதனால நம்ம சின்ன வய்ஸ்ல இருக்குபோது நம்ம அந்தே அந்த நாட்கள் வந்து அ அது ரொம்பவே அழகான ஒரு நாட்கள் அதனால நம்ம அத வந்து எப்பெயுமே நம்ம வந்து விட்றக்கூடாது அதுல அதுல நம்ப வந்து நம்மக்கு எவ்ளோளா நம்ளால சந்தோஷ்மா இருக்க முடியுமோ அந்த நாட் கள வந்து நம்ம என்ஜாய் பண்ணிக்கிணு ஏனா நம்க்கு வந்து அந்த குழந்தை பருவம்ன்றது திரும்ப கண்டிப்பா கெடைக்காது நம்ம என்னதா வந்து எனக்கு அப் அப்பதா நீங்க சொல்லும் போது ஒரு விஷ்யோ ஞாப வருது அப்பெல்லா ஊர் திருவிழா பொங்கல் அப்பெல்லா வந்து நாங்க ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு பத்து ரூபாய்க்கி ஜாம வாங்கி அது ஒரு நாலு பேர் சாப்புடுவோ ஆனா இப்போ நாலு பேர் சாப்புற அளவுக் காசு இருக்கு ஆனா ஒரே ஒரு ஆள்தா இருக்கோ அப்டின்னு போது நம்ளோட வாழ்க்க வந்து ஒவ்வொரு தரவியு மாறிட்டே இருக்குன் நா நெனக்கிற ஏனா வந்து ஆ நம்ம வந்து எல்லாருடையு கூட இருந்து ஒவ்வொன்னியு கொண்டாடி செஞ்சி ஆ அவ்ளோ சந்தோஷமா நம் நம்ள நம்மளே அழகுப்படுத்திட்டு எல்லாமே பண்ணிட்டு இருந்தோ இப்போ அதெல்லா வந்து எல்லாமே மாறி போச்சின் நெனைக்கு போது ஆ ச நம்ம எவ்ளோ து நம்ம இன்னொன்னு என்னனா நம்ம எவ்ளோ ஒரு அழகான ஒரு பாதைய கடந்து வந்திருக்கோ நம்ம எவ்ளோ சந்தோஷமா சிரிச்சிருக்கோ திருவிழா பொங்கல் ஊரு அ அம்மா வீட் டுக்கு போறது பாட்டி வீட்டுக்கு போறது அப்படி இப்பின்னு எல்லாமே நம்ம ரொம்ப ஆ சந்தோஷமான நாட்கள் இருந்திருக்கோ நா என்ன சொல்லுவேனா அந்த நாள அப்போ இப் அப்போ இருக்கிற அந்த நாட்கள வந்து நல்லா அனுபவிச்சுக்கணு அதுக்கப்புறோ நம்ம அத தேடி நம்மளால போக முடியாது ஏனா காலோ கடந்துருச்சுனா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது அதனால வந்து இருக் நேரோ அதே மாரி இப்போ இப்ப நம்ம இளமையில இருக்கு போதே இந்த வாழ்கையை நம்ம ரொம்ப அழகா அனுபவிச்சுக்கணு அப்புறோ திரும்பி பாத்துட்டோனா திரும்ப இளமைக்கு வர முடியாதுல்ல கண்டிப்பா
ஆமா அதனால அப்பப்ப நம்மளால வந்து எத எத அனுபவிக்க முடியுதோ அததா அம்ப அனுபவிச்சுட்டு இல்லாதத நெனச்சி கவலப்படாம இருந்தாலே நல்லதுன் நெனைக்கிறே
ஆமா நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க அதனால நானுமே அதுதா சொல்றே நமக்கு இருக்கிற இந்த நொடி இந்த நிமிஷோ நம்மளால வெளியே போய் சாப்பிட முடியுதா சாப்பிலா நம்மளால ஒரு பொருள் வாங்க முடியுதா வாங்க முடிஞ்சத வாங்குவோ இல்ல இல்ல இது தேவயில்ல அது ரொம்ப தேவ இல்லனா நமக்கு அது வாங்க வேண்டா ஆனா நமக்கு அது தேவைப்படுது நமக்கு அது ஆசையா இருக்குன்னா நம்ம ஆசைங்கள வந்து கண்டிப்பா நெறவேத்திக்கணு இப்ப வயசு இருக்கும்போது தா நம்ம அனுபவிக்க முடியு நம்மளால ஒரு ஊருக்கு போக முடியு நம்ம அம்பது வயசு வரைக்கு கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு சேத்து வச்ட்டு அம்பது வயசல நா வந்து வெளியூருக்கு போறே நா சுத்தி பாக்க போறே நம்மளால ஒரு குற்றாலம் அறிவிக்கு போனா கூட குறி குளிக்க முடியாது அதனால வயசு இருக்கு போதே காசுன்றது இன்னைக்கு வரு நாளைக்கு போவு இருக்குறத வச்சி சந்தோஷமா வாழ்ந்துக்கணு செரி அங்க எனக்கு உங்க கூட பேசும்போது நேரோ போனதே தெரியல எனக்கு கொஞ்ச சின்ன வேல இருக்கு ஆ நம்ம மீண்டும் சந்திக்கலா
நன்றி